நீங்க கால் பண்ணிட்டு என்ன சொல்ல சொன்னா நா என்னங்க சொல்றது சொல்லுங்க ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ருக்கீங்க
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கே வீட்லல்லா எப்டி இருக்காங்க
உம் எல்லாரு நல்லாருக் க்காங்க
பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சா
பசங்களுக்கா இல்ல அவுங்க ஒரு வாரோ லீவுக்கு போயிருந்தாங்க அதனால அவுங்க இப்பதா வந் தாங்க சோ நாளைக்குதா போவாங்க
எல்லா ரெடியா இருக்கா
ஆ எல்லா ரெடியாதா இருக்கு
கால்ல எத்தன மணிக்கு ஸ்கூலு
காலேலியா காலையில வந்து எப்பியு போலதா ங்க அம்மா வந்து சாப்பாடு செஞ்தக்கப்பறோ தா கன்ஃபார்ம் ஆகு ஆனா அவங்களுக்கு எட்டே முக்கா ஸ்கூலு
அப்படியா சரி சரி எங்க பாப்பாக் க அடுத்த வாரோ தா சொல்லிருக்காங்க
ஓ அடுத்த வரான்னா என்ன தேதி
திங்க கிழம வரு
திங்க கிழமையா அதா இப்ப போன வாரமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க இப்பதான ஊருக்கு போனாங்க அதனால இப்ப ஊருக்கு போனாங்கறத் அதனால நாளைகுதா போகணு ஆ உனால முடிஞ்சா ம்ச் கொஞ்சோ பசங்களுக்கு அவங்க மிஸ் கிட்ட மட்டு பேசி விட்டுட்டு வர முடியுமா ஏன்னா எனக்கு நாளைக்கா வேல இருக்கு கொஞ்சோ நானே உனக்கு கால் பண்ணலாந்தா இருந்தே
போறே போறே போறே எத்தன மணிக்கு போனு எட்டே முக்க தான சொன்ன
வீட்டுக்கு ஒரு எட்ட காலுக்கு வந்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு
அப்டிங்களா சரி பாப்போ நா காலையில கண்டிப்பா நாளைகுதா போய் ஆகணுமா இல்ல செவ்வாக்கிழம கூட
இல்ல ஆல்ரெடி அவங்க வந் து ம்ச் ரொம்ப ஒரு நாலு நாள் வேற லீவ் போட்டாங்கல்ல
சரி
அதனால இப்ப ஒன்னு பண்ண முடியாது நாளைக்கு கண்டிப்பா போகணு லீவ் லெட்டர் வேற கேட்ருக்காங்க ஏன் லீவ் எடுத்தோன்னு
ஓ அப்பி அப்டியா
ஏ கொஞ்ச சீக்கிர வந்துட்டன்னா அதையு கொஞ்ச எழுதி எடுத்துட்டு போயிட்டு அவங்க டீச்சர் யாருன்னு பாத்து குடுத்துட்டுவந்துரு அது இல்லனா பசங்கள விடமாட்டாங்க புது டீச் ச்சருதா அது செக்ஷனு போன செக்ஷன்ல இருந்து எதுவுமே மாத்தல போன இதுக்கு என்ன குடுத்தாங்களோ அதேதா
ஆஹா
அதனால இப்ப மிஸ்சுதா மாறி இருப்பாங்க
செரி செரி அது ஒன்னு பிரச்சன இல்ல நா பாத்துக்றே பா இட்டுட்டு போ விட்டு கூப்டுட்டு வந்துட்றே
ஆ கொஞ்ச சீக்கிரமா போனாதா பாக்க முடியு இல்லன்னா கால்ல பிரேயர் வைப்பாங்க
இல்லன்னா நா மாலைல கூட போயிட்டு வரே
உம் அப்ப உனக்கு கஷ்டமா இருக்காதா ஏன்னா உனக்கு வேலை இருக்கு வீட்ல
ஒரு நாள் தான பாத்துக்கலா
அப்டியா இல்ல ஏன்னா இப்ப அவங்க உங்க மாமியார் வேற இல்லல்ல அவங்களுக்கு லீவ் முடிஞ்சிருச்சுல
ஆமா அவங்க போய்க்குதா வேணு நா பாத்துக்றே
சேரி அப்ப சேரி ஒன்னு பிரச்சன இல்ல அதுதா அவங்க மிஸ் அவங்க மிஸ் யாரு இப்ப உனக்கு தெரிஞ்ச டீச்சர் யாராவது இருக்காங்களா
புரில என்ன சொல்ற
இல்ல உனக்கு தெரிஞ்ச டிச்சர் யானா இந்த ஸ்கூல்ல இருக்காங்களான்னு கேக்குறே
அங்கதா படிச்சே பா அங்க தெருக்குவாங்க இப்ப நெறைய டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க ங்க பாப்போ
அப்ப அந்த எச் எம் மேடம் இருப்பாங்கல்ல
ஆம்மா
அவங்க இன்னு மாறல தான அவங்ககிட்ட கேட்டுப்பாரு ஓகேவான்னு சொல்ட்டு
நா போய் கேக்குறே
அப்டி இல்லைன்னா எனக்கு என்ன பண்றது ஏன்னா இவன் ஆறாவது போயிட்டான்ல
அதெல்லா ஒன்னு பிரச்சன இல பாத்துக்கலா
இவன்ப்ப ஆறாது போனதுனால இப்ப கொஞ்சோ கஷ்டோ இப்ப ரெண்டாவது மூணாவதுனா கூட டீச்சர் யாருன்னு பாத்து பாக்காம இருந்தா கூட பிரச்சன இல்ல நம்ம நம்ம வந்து ஈவினிங்ல டியூஷன் வச்சிருக்குறோ சாயந்திரத்துல
அவங்க மிஸ்கிட்டேவா
ஆ அவங்க வந்து நீ படிக்கும்போது ஒரு ஒரு மாஸ்டர் இருந்தார்ல
ஆம்மா
செந்தில் மாஸ்டர்ன்னு சொல்ட்டு
அ பி டி மாஸ்டர் ஆமா
ஆ அவரு அவரு தா இப்ப அவங்க ஓ ஓ அவங்களோட மனைவி தா எடுக்றாங்க
அப்டியா
ஆமா ஆமா
செரி செரி நா பாத்துக்கறே ஒன்னு பிரச்சனை இல்ல
அனால இப்ப அவங்க மனைவி எடுக்கறதுனால பிரச்சனை இருக்காது
ஆமா
கூடம் போய் பேசிப்பாரு
இப்ப என்ன சொல்ற ஸ்கூலுக்கு போவணுமா இல்ல அந்த மிஸ்ஸ போய் பாத்துட்டு வரணும்
எனக்கே கொழப்பமா இருக் க்கு அவனை வந்து இப்ப ஆறாவது படிக்கிறா இல்லையா அப்ற ஆறாவது படிக்கிற அதனால அவனுக்கு வந்து டீச்சர் நல்ல டீச்சராக இருக்கணு
உஹம் பசங்க எந்த டீச்சராந்தானெனா பசங்க உருபடி க இருந்தா ஒன்னு பிரச்சனை இல்
அது சரிதா இருந்தாலு இப்ப அவங்க கொஞ்சோ கட் அண்ரைட்டா சொன்னா பசங்க கேக்கு
சொல்றே சொல்றே சொல்லிட்டு வரே ஒன்னு பிரச்ச
இப்ப ரெண்டாவது மூணாவதுலல்லா கொஞ்சோ அவனை வந்து எப்டி சொல்றது கொழந்த தானே அப்டின்னு விட்டுட்டாங்க அவ அடிக்க அடி ஒடம்பு ச செரில்லாத வேற நெறைய விடுப்பு எடுத்துட்டா
உம் உம் உம்
அதனாலயையு சரின்ட்டு விட்டுட்டாங்க எனக்கு அப் ப ஆறாவது போறதுனால இப்ப பொண்ணாதா உனக்கு பத்தாதுல கொஞ்சோ எப்டி சொல்றது கடினமா இல்லாம இருக்கு உனக்கு இப்பையிலிந்தே அந்த பழக்க த்த கொண்டு வந்தாதா அவனால முடியு கண்டிஷனா இருக்கற மிஸ்ஸா இருந்தானா பழகிப்பாங்க நம்ம வீட்டுல சொல்றதவிட அங்க பள்ளியில சொல்றதுதா பசங்க கேக்குது
அது என்ன உண்மதா
அதனால வந்து இப்ப அவங்கள்ட பயத்தலயோ மரியாதையிலயோ கே கேக்குறது வந்து இப்ப நம்மகிட்ட இருக்காது என்னதா நம்ம வாங்கி குடுத்தாலு அந்த நேரத்துக்கு கேட்டுக்குதுங்க அதுக்கு அடுத்த நேர பாத்தோன்னா இன்னு இன்னு அடி நம்மளால அடிக்க முல பெத்தாச்சி
நம்ம காலத்துல இந்த மாதிரிலா இல்ல
ஆஹ் நம்ம வந்து சொல்றத கேப்போ இப்பருக் சொல்றது எங்க கேக்குது அதனால இப்ப அவங்ககிட்ட சொல்லி திருத்துனா மட்டும்தா இவுங்களலாம் திருத்த முடியு இல்லன்னா வந்து கஷ்டமா இருக்கு இப்ப நம்ம ஒரு அடி அடிச்சா கூட ஐயோ நம்ம பா புள்ளையாச்சே அப்டின்ற மாரி ஒரு இது இருக்குது இப்ப அவுங்ககிட்ட சொன்னனா கொஞ்சோ பாப்பாங்க அதுமாரி அவன் சரியா சாப் சாப்புடவே மாட்டேங்கிறான் நா குடுத்தம்ச்ச சாப்பாடெல்லா இப்ப போன போன வாட்டி இருந்த மிஸ் வந்து கொஞ்சோ பாப்பாங்க மதியான துல பசங்க சாப்புடும் போதே அவங்களும் கூட உக்காந்து சாப்புடுவனு சொல்லிருந்தாங்க அந்தமாரி இருந்தனால போன வருஷோ வந்து எனக்கு கொஞ்சோ நிம்மதியா இருந்தது குடுக்குற சாப்பாட வந்து அப்டியே திருப்தியா இருக்கும்
பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்களா அவங்களே சாப்ட்டுப்பாங்க
சாப்புட்றது பிரச்சன இல்ல இப்ப நம்ம க கப்பு கழுவும் போது சாப்பாடு கொண்டு போன அந்த கப்ப கழுவுறோ இல்லயா அப்ப என்ன ஆகும்னா ஒரு நிம்மதியா இருக்கும் கப்ல எதுமே இல்லயே ஏன்னா கால்லே எந்திரிச்சு சமைச்சு தரோம் அப்ப அந்த புள்ளைங்களுக்கு ஆச ஆசயா வச்சு குடுப்போம் அப்ப இத சாப்டும் போது சரி ஓகே இது பசங்க வந்து சாப்ட்ருச்சு அப்டின்னு சரின்னு ஒரு ஒரு மாரி நிம்மதியா இருக்கும். அதனால இப்ப கொஞ்சோ யாருன்னு பாத்தன்னா எனக்கு கொஞ்சோ நல்லா இருக்கும். வேற ஒன்னும் இல்ல
ஒன்னும் பிரச்சன இல்ல நா போயிட்டு வரே
சரி சரி அப்றம் என்ன வண்டிலல்லா பெட்ரோல் போட்டுட் அப்டியா இல்லப்ப
இல்ல இல்ல பெட்ரோல் இல்ல போடணு போல அது கொஞ்சோ நா
ம் அப்ப வந்து பா போன் பண்ணி வாங்கின்னு வந்துற சொல்லு நைட்டே ஏன்னா கால்ல போகும்போது அப்றோ போயிட் போடும்போது அப்றோ கூட்டமா இருக்கும் பங்க்குல
அவரு ஆஃபிஸ் போயிடுவாரு நான்தா போகணு
வேலைக்கு போய்டுவாப்லயா சரி அப்ப காலைல வந்து ஒரு எட்டு மணிக் இருக்கலா கூடோ பங்குக்கு போய்டு
இந்த வாரோ போய்ட்டு இந்த வார இறுதிலதா வருவாரு அதனால பிரச்சன இல்ல அவரு வரத இப்போ நாங்க எங்க வீட்டுக்கு போறப்போ போறப்போ போட்டுட்டு போறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்ற வேல இருக்காது. வண்டி எடுக்ற மாரி இருந்தா தான போட்றணு
இல்ல இப்ப நாளக்கி போறதுக்கு இருக்குமான்னு கேக்குறே
போய்டுவார் காலையில
பசங்கள விட்றதுக்கு கேக்குற
அது அவங்க அப்பா வந்து இட்டுட்டு போய்டுவாருல்ல அவரு வண்டிக்கு தான பெட்ரோல் இந்த பெட்ரோலுக்கு தேவ இல்லல்ல
ம் சரி இல்ல நா ஒன்னையு போய் பாக்க சொன்னேல்ல அதுக்காக இப்ப ஓ வண்டில இருக்குமான்னு கேக்குற
அது நா நடந்து போய்க்கிறே அது நடந்து போய்க்கிறே இப்போதான இப்போ நா இந் இப்போ நா ஓட்றதில்ல கொஞ்ச நாளா
ம் ம் ம் புரியுது செரி
நா நடந்து கூடப் போயிட்டு வந்துக்குறே இல்லன்னா வீட்டுக்காரு வந்தாருனா கூட அவரு கூட கூட நா போயிட்டு வந்துருவே ஒண்ணும்
இல்ல இப்ப கொழந்த இருக்குல்ல அப்றோ அழுவா நீ நடந்து போய்ட்டு வர்றது பிரச்னயில்ல
அதா அவுங்க வீட்டுகாரர் வந்தார் னா அவரோடே கூட போயிட்டு நா அப்டே பசங்க வரும் இல்லயா பசங்களோடயே போயிட்டு அவுங்க விட்டுட்டு வரும்போது அவரு வந்து வீட்ல எறங்கிறே.
உம் உம் உம்
அவரு காலையிலே வேலக்கும் போயிடுவாரு. அப்டி இல்லன்னாலு தங்கச்சி இருக்கால்ல, தங்கச்சி காலேஜ் லீவ் தா போல. அவளக்கா கூப்டுட் கூட நா போய் ட்டு வருவே
சேரி சேரி அப்ப சேரி அப்ப என்னவோ நீ எனக்கு தெளிவா கேட்டுட்டு வந்து சொல்லு
கண்டிப்பா கண்டிப்பா
ஏன்னா இப்ப அது வந்து அவுங்க பாத்துப்பாங்க படிப்புலயு செரி கொஞ்சௌ ஆ வெளையாட்டெல்லா கொஞ்சோ கட் பண்ணணு வெளையாடாம
கொழந்தைங்கன்னா எப்டி வெளா டாம இருங்காங்க கொழந்தைங்க வெளையாடவு செய்ணு பொறுப்
இல்ல வெளையாட்டே இருக்க கூடாது இல்லையா வெளையாட்டே இருக்க கூடாது இப்ப வெளையாட்டு மட்டுமே இரு இருந்தா என்ன பண்றது ஏன்னா இப்ப நம்ம ஆறாது து வந்துட்டு இப்ப நா அஞ்சாவது வரைக்கு அது இது பண்ணிக்கிலா இப் ப ஆறாவது வந்துட்டா இன்னும் போது கொஞ்சொ அது இதுவா இருக்குது அதனாலதா வேற ஒன்னு இல்ல சேரி அப்ப நீங்க பாத்துட்டு சொல்லு
ம் சரி சரி ஒண்ணு கவலப்படாத சரி சரி
ம் ம் செரி நீ பாத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு டா காலைல
சேரி ஓகே ம் ஓகே ம்